தோழி
ஹலோ
அ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் கேக்குதா
சாப்ட்டீங்களா ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ இல்ல இனிமேதா நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டேங் தோழி பொங்கல் சாப்ட்டோ
ஓ
பொங்கல் சேட்னி சாப்ட்டே தோழி
ம் செரி செரி செரி நீங்க என்னா பண்றீங்க
நாங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றோ பாக்குத்தட்டு பாக்கு ட்டு பிசினஸ் பண்றோ உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றோ ம் ஆமாங்க தோழி ஆ மாட்டிது
மிஷின் மிஷின் இதா இல்ல ஹோம் மேடம்
தொழில் செய்வோ மிஷின் வீட்லியே எடோ இருக்குறவங்க அந்த மாரி நெலோ அந்த மாரி இருக்கு இல்லலிங்ளா அதுல வந்து போட்டு செய்யறாங்க தோழி
ஓ அப்டியா நா இப்பதா இந்த மாரி இது கேள்விப்படுறே இந்த மாதிரியு ஆனா இருக்குண்ண தொழில
ஆமாங் தோழி கண்டிப்பா
ம் வேற சின்ன சின்ன பிஸ்சனஸ் தெரியு இந்த ஹோம்மேட் ஃபுட்டா இருக்கட்டு இந்த மாரி செய்றதா இருக்கட்டு பாக்கு வந்து நா இப்பதா புதுசா இருக்கு
பாக்கு தட் ட்டு மெனுப் இல்ல அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நெறைய நெறைய டிசைன்லல்லா கேக்குறாங்க
ஆமா ம் அந்த அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு அப்றோ ஓல் ஷேப் அந்த சதுரமா இருக்கு அந்த மாரி தட்டுலே நெறைய டிப்ரன்ஸ் இருக்கு
ஆ இல்ல பவுல்லுயு கேக்குறாங்க இப்ப பவுல் டைப்ல அதியுமே கேக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டு இல்லாம அ ஓ இந்த பிரௌனி அதெல்லா பண்றாங்க இல்லிங்ளா அவுங்களுக்கு வந்து அவுங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த மாரி கப்ஸ் எல்லா வேணு அப்டின்னு சொல்லி கஸ்டமைசேஷன்லியு கேக்குறாங்க
ம் இப்பனா எல்லாமே கஸ்டமைஸ் வந்துருச்சுல்ல எல்லாத்துலியுமே போட்டோ ஃப்ரேமா இருக்கட்டு கப்பா இருக்கட்டு பிளேட்டா இருக்கட்டு டெக்கரேஷன் திங்ஸ்சா இருக்கட்டு சோ எல்லாதிலியுதுமே கஷ் கஸ்டமைஸ் வந்ததுனால வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ்வா யோசிக்க வேண்டியதா இருக்குன்ன அத எப்டி டிசைன் பண்ணலா அப்டின்றது பிரௌனி க்கெல்லா பவுல் மாரினா குளோஸ்டாவா குளோஸ் டைப்பாவா
ஆ க்ளோஸ் டைப்ல வந்து எப்டின்னா மேல வந்து மூடி வந்து பிளாஸ்டிக்ல இது பண்ணுவாங்க அந்த டிரான்ஸ்பரன்சில நம்ம அது வந்து சொல்லி இது பண்ணிடுவாங்க நம்ம அந்த சைஸக்கு பாத்தீங்ன்னா பவுல வந்து நாங்க கஸ்டமைசேஷன் பண்ணி குடுத்துருவோ
ஓ நல்லது
ஆ அவுங்க ஒரு அவுங்க ஒரு மூடி குடுத்துருவாங்க இதுதா அந்த சைஸ்கியா ஆ ஆமா ஆ நாங்க வந்து அது கஸ்டமைசேஷன் பண்ணுபோது ஒருவொரு இதுவும செக் பண்ணிப்போ இது கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்டின்ற மாரி செக் பண்ணி இது பண்ணி குடுத்துருவோ அவுங்களுக்கு
ஆனா அந்த மிஷின் எப்டி ஈவன் சைஸா இருக்குமா இல்ல ஒவ்வொன்னுமே நம்ம செக் பண்ற மாரி இருக்குமா
இல்ல எல்லாமே ஒரே சைஸ்ல தா இருக்கும எதாச்சு ஒரு இப்போ ஒரு நூறு பீஸ் பண்றோனா அம்பது பீஸ் ஒன்ஸ நம்ம செக் பண்ணா போது ஏனா அ அது வந்து என்னா போன்னுனா அ எப்டி சொல்றதுன்னா உங்களுக்கு அ ஃபர்ஸ்ட்டு வைக்கிற அந்த எல சைஸ் இருக் இல்லலிங்ளா அது வந்து சைடு கொஞ்சோ அதிகமா வந்துடு ஆ இதுக்கு இது பண்ணு போது மிஷின்ல வச்சு பிரிண்ட் பண்ணி வெளியே வருபோது சைடு கொஞ்சோ அதிகமா வரு அந்த கோளோசிங் மூடி இருக்கு இல்லைங்ளா அது வந்து கொஞ்சோ அதிகமா வரு அதுனால அது இன்னப் பண்ணனுன்னா நம்ம ஒரு ஐம்பது கப்புக்கு ஒருக்கா இது போய் வச்சு பாத்தோன்னா அந்த சைடு கட்டிங் வந்து கரெக்டா பண்ணி நம்ப எந்
ஆனா அதுக்கப்பறமா ஆ அதா ஒன்ஸ் ஸ் நம்ம இது பண்ணதுக்கு அப்பறோ மிஷின் கட் பண்ணதுக்கு அப்றோ திரும்ப நம்ம ஹேண்ட் மேடா கட்
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா அது அதுதா ஃபஸ் ட்டு நம்ம ஒரு பிப்டி கப்ஸக்கு அது சைஸ் வச்சு பாத்துட்டோன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சுரு இப்புடிதா வருது போல நம்ம வந்து இது பண்ணிக்கணு கட் பண்ணிக்கணு சொ சைட்ல ஆ ஆமா ஆமாங் தோழி கண்டிப்பா அந்த சைடு மட்டுந் தா ஏன்னா க்ளோசிங் மட்டு கரெக்ட்டா இருந்தா போது கப் சைஸ் எல்லா சரியா படு அந்த சைடு மட்டுந்தா ஏன்னா ஒரு சில அந்த இன்ஞ் எல்லா கொஞ்ச அதிகமா வந்துரு அதுனால அத கட் பண்ணி
ட்ரா இன்ஞ் வந்து கொஞ்சோ வித்தியாசம்
ஆ அவுங்கள வந்து இல்ல க்ளோஸ் பண்ண முடியாது மூடி வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அது ஒரு மாரி ஷேக் ஆகு அந்த மாரி எல்லா நெறையா இருக்கும் தோழி அதுனால அது இது பண்ணிப்போ அதுக்கப்பறோ பாத்தீங்க அதுக்கப்பறம் மாடு அந்த பண்ண மாரியு
ஆமாம்மா ஆ
ம் ம் அதுல பண்ணுவோ
ஓ ஓ நல்லது நல்லது நா இப்பதா இந்த மாரி இத கேள்விப்பட்றே ஃபாக்ஸ் க்ஸ் ப்ரிப்பர் பண்ணுவாங்க பளேட்டு பேப்பர் ப்லேட்டு அந்த மாரி இதெல்லா இது பண்ணிருக்கே பட் ஆனா நீங்க சொல்ற மாரி அந்த ஃபவ்லா இருக்கட்டு அந்த ஃபாக்ஸா இருக்கட் ட்டும் ப்ளேட்டா இருக்கட்டு சோ இதெல்லாமே புதுசா இருக்கு
ம் சென்னை சைட்ல எல்லா பாத்தீங்கன்னா நெறைய இந்த கஷ்ட் ஆட்டோமே சேஷன் பண்ணிதா நெறையா கேக்குறாங்க
ஆனா கண்டிப்பா இப்ப எல்லாத்துலயுமே கஸ்டமை சேஷனா அந்த பானிபுரி கப்ஸா இருக்கட் ட்டு இந்த மாரி நெறைய இதுல கஷ்டமைஸ் டேஷன் வந்துருத்துல்ல இப்ப எல்லா பாக்ஸுமே கஸ்டமைசேஷன் தா சைஸா இருக்கட்டு ஓவல் சைஸ்ஸா இருக்கட் ட்டு ரெட் ஆங்கிளா இருக்கட்டு ஸ்கொயரா இருக்கட்டு எல்லாமே வந்து அந்த இதுக்கு கேத்த மாரி பர்ப்பஸுக்கு ஏத்த மாரி வந்து அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகுல்ல இப்ப தா ஃபுட்டுன்னா அதுக்கு ஒரு வேற அதுக்கு வேற விதமான ஃபாக்ஸ் இருக்கு இப்ப அதுவே ஸ்நாக்ஸ்சுனா அதுக்கு ஒண்ணு டெசர்ட்னா அது ஒண்ணு சோ அந்த மாரி வந்து எல்லாமே கஷ்ட் கஸ்ட மைஸாதா வருது
ஆமாங்க தோழி கண்டிப்பா பானிபூரி கப்ஸ் த்து அந்த மாதிரி எல்லா கேக்குறாங்கன்னா மோஸ்ட்லி பானிப்பூரிக்கு வந்து வாங்குறது இல்ல ஏன்னா அது வந்து அவுங்க வந்து அ கம்மி காஸ்ட்லயே அது வருது பேப்பர்ல
ஓ ஆமா அதுனால அவங்க வந்து இத வந்து இதா
ஓ அப்டின்றதுனால ஆனா அவுங்களுக்கு தெரியதுல்ல இது வந்து கொஞ்சோ ஹெல்தியே அப்டின்றது அவுங்க காஸ்ட் ப்ரிபர் பண்ணி அதுக்கு போய்ட்றாங்களோ ஆனா அ வில்லேஜ் சைட்ல இருக்குற இந்த மாரி கடைங்கலெல்லா கொஞ்சோ கவனிச்சு வாங்குறாங்க இப்போ வர்ற இதுல கவன்ச்சு வாங்கறாங்க
ம் கண்டிப்பா முன்னாடி இருந்ததுக்கு கண்டிப்பா முன்னாடி இருந்ததுக்கு வந்து இப்ப வந்து நல்லா ஃபுல்லா எல்லாமே வந்து பாக்ஸ்ஸு ப்ளேட் அந்த மாரி மாறிடுச்சுல்ல முன்னாடி எல்லாமே வந்து கப்ஸ்ல தா இருக்கு பிளாஸ்டிக்ல தா இருக்கு பிளாஸ்டிக் கப்ஸா இருக் கு இப்ப அதுலர்ந்து வந்து நல்லா சேஞ்ச் ஆய் வந்திருக்கு ஒரு நல்ல மாற்றோ தா இன்னுமே ஃபுல்லா அந்த பிளாஸ் டிக் இத எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு எவ்ளோக் எவ்ளோ நம்மளா இத ஹெல்தியா அந்த இத யூஸ் பண்ண முடியுமோ அவ்ளோக்கவ்ளோ ஹெல்தியா யூஸ் பண்ணனு
ஆமாங் தோழி கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க தோழி
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓ செரி செரி என்ன படிச்சிருக்கீங்க தோழி
நா பி எஸ் சி படிச்சிருக்கே
ஓ ஓகே ஓகே தோழி ரெகுலரா உங்க நீங்க ரொட்டீன் லைஃப்
கஸ்டமைஸ் பண்ணும் போது வந்து கஸ்டமைஸ்லயே நெறைய வெரைட்டீஸ் இருக்குல்ல நீங்க வேற எந்த மாரி கஸ்டமைஸ்லா இது பண்ணீர்க்கீங்க நா வந்து அந்த கப்பு பாத்திருக்கே அப்பறோ அந்த இப்ப எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கா இக்கறது வந்து அந்த பேபியோட ஃபுட் ப்ரிண்ட்டு பேபியோட திங்ஸா இருக்கட்டு இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபோட்டோ ஃபேரேமா இருக்கட்டு அதெல்லாமே அந்த கஸ்டமைஸ் எல்லாமே ரொம்போ யூனிக்கா இருக்குல்ல
ஆமா ஆமாங் தோழி கண்டிப்பா அந்த மாரி ம் அந்த மாரி எல்லா கஷ்டமை இதுல ஸ்ப்ளேட்ஸ்ஸுல பண்ணி தருவோ இந்த
பண்ணுவீங்ளா
ம் ஆமா ப்ளேட்ஸ்ஸு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல பண்றது தவிர்த்து அதுலயே வந்து டிஃப்ரெண்டா இந்த ஒவ்வொரு ஐட்டமு க்கு இந்த கப் வெச்ச மாதிரி புரியலீங்க
ஃபோட்டோஸ் பண்ண முடியுமான்
ஆஹா அதெல்லா பண்ண முடியாது இது ப்ளேட்ஸ்ல மட்டுந்தா கஸ்டமைசேஷன் பண்ணி தருவோ ப்ளேட்ஸு இந்த கப்ஸு இந்த மாதிரி தா பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதெல்லா நம்ப பண்ண மாட்டோ அது க்கு நமக்கு சம்மந்தமே இல்ல இது வேற அது வேற
ஷன் பண்ணுவீங்ளா ப்ளேட்ல நேம் இது பண்றது நேம் ர ரைட் பண்றது அந்த மாரி எல்லா பண்ணுவீங்களா
ஆ அது பண்ணுவோங்க
ம் செரி செரி அந்த மாரி கஸ்டமைசேஷன் இருக்குன்னா ம்
வர்ல
ம் ம் ம்
அடுத்து யாராச்சு கேட்டாதா அத இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு
கரெக்ட்டு தா பட் ஆனா அந்த ப்ளேட்ல வந்து எ என்ன வெச்சு நீங்க ரைட் பண்ற மாரி இருக்கு அதுக்கு என்ன மாரி இத யூஸ் பண்ணுவீங்க இப்ப ஜஸ்ட்டு டேட்டா இருக்கட்டு ஆ அது டை தா நம்மதா இது பண்ணனுன்னா
ட்வின் டை வாங்கணு அதுக்கு தனியா சார்ஜஸு க
அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுன்ன அந்த பே ப்ளேட்டோட காஸ்ட்டு போக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த ரைட்டிங்க்கு தனியா சார்ஜஸ் ஆகுன்ன
ஆமா ஏனா அந்த டை ஒன்ஸ் வாங்கிட்டோனா அது வேற யாருக்குமே யூசிங்கே கெடயாது அடுத்த இது ஏனா அவங்க பேர் போட்டு குடுக்குறது
ஆமா ஆ
க்லைடிங் மட்டுந்தா வாங்குற மாரி இருக்கு பெருஸ் கிமு அது நம்ப யூஸ் பண்ட்டு திரும்பியு அது வேற யார்க்குமே யூசிங்கே பண்ண முடியாது திரும்பியு அவங்களே எடுத்துட்டு போற மாரிதா இருக்கு மோஸ்ட்லி இத வந்து கேக்க மாட்டாங்க யாரு இந்த மாரி பேர் போட்டு குடுங்க அப்டின்றது வந்து யாரு வேணா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க இது பண்ணி குடுக்குறோ
ம்
நீங்க வந்து தனியா எங்கயாச்சு பண்ணிக்கங்க அந்த இது அப்டின் சொல்லிற்வோ பிரிண்டிங் அந்த மாரி தி இதுல இருக்கு இல்லைங்ளா இந்த பேக்கு அந்த மாரில்லா ப்ரிண்ட் பண்ணுவாங்க அந்த மாதரி இடங்கள்ல குடுத்து பண்ணிடுங்க ஏனா மேல போட முடியாது மேல மேல போட்டாங்ன்னா இதாகு அது மே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் அந்த மாரி குடுக்கறதுக்கு மட்டுந்தா அந்த மாரி பிரிண்டிங் பண்ணி குடு சாப்ட்றதுக்கெல்லா பிரிண்டிங் போட முடியாது சாப்புட்ற பிளேட்டுன்றதுனால டிம் போட முடியாது பிரிண்டிங பண்ணா அவுங்க சாப்ட முடியாம அந்த இங்கெல்லா அப்டியே ஃபுட்டோட மிக்ஸாயி வரு அதனால மோஸ்ட்லி அந்த மாரி போட முடாது
கரெக்ட் தா நீங்க சொல்றது புரியுது பட் ஆனா கிஃப்ட் ஐட்டம்ஸ்கு தா வந்து அந்த மாரி இது எல்லாமே வருன்ன லெட்டர்ஸா இருக்கட்டு டேட்டா இருக்கட்டு
ம் இல்ல இந்த நலுங்கு இந்த சீர் எல்லா வப் ப்பாங்க இல்லைங்ளா அந்த மாரி இது வேணா அந்த மாரி பண்லா அ கஸ்டமிசேஷன் எப்டினா இப்ப
சொல்லுவாங்கல்ல சோ ஆரத்திக்கு அந்த பிளேட் டெக்கரேஷன் பண்ணும் போதெல்லா வந்து அந்த நேம் இது பண்றது அந்த நேம் இது பண்றது அந்த மாரில்லா இருக்குல்ல சோ நா அதனால கேட்டே சோ அந்த மாரி இருந்தா இதா இருக்குமா ஆனா அது வந்து இப்ப ஒன் டைம் யூஸ்தா என்ன ஆ டெம்ப்ரவரி யூஸ் தா பெர்மெனண்ட்
ஆமா நம்மள்து பெர்மனன்ட் யூஸ் கெடயாது டெம்ப்ரவரி யூஸ் தா ம் ஆ டிஸ்போசபிள் தான ஆம் பயோடிக்ரேடபிள் ஆம் அது வந்து எப்டின்னா இந்த லீஃப் ஃப்ல மேனுபக்சரிங் பண்றது பாக்குத் தட்டுலே கொஞ்சோ ஹெவியா இருக்கு தட்டு நார்மல்ல இதுல பாக்றத விட கொஞ்சோ இதா இருக் கு ஆனா நம்ம சொல்ற மாரி ஆ நல்லா இருக்கு
கு நல்லா ப்ரசன்டா இருக்கு கரெக்டா
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா என் என்னன்னா அ நீங்க வந்து இது சாப்புடுறதுக்கு மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு மித்த இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதுக்குல்லா வைக்க மாட்டாங்க ஆ யூஸ் பண்ணவே முடியாது
குமல்ல அதனால அந்த மாரி யூஸ் பண்ண முடியாது
ஏனா இது வந்து நீங்க இந்த லீஃபு ஆ இந்த பாக்கு மரத்துல இருக்க லீஃபு இது ப யூஸ் பண்ணி அத ம் அந்த பிரிண்ட் மேனுபேக் அந்த பிளேட் மேனுபேக்சரிங் பண்றதுனால மேக்சிமம் சாப்புட்றதுக்கு மட்டும்தா எங்கயாச்சு லாங்கலா சாப்புட்றதுக்கு போறாங்க இல்ல இந்த கோவில் அன்னதானம் இந்த மாரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க வெளில எங்கெல்லா சாப்புட முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாரி பிளேட்ஸ் அது இல்லாம இது வந்து ஈஸியா வந்து நீங்க இது பண்ணி இது பண்டீங்கன்னா டஸ்ட் அவ்ளோவா கிரியேட் ஆகாது
கரெக்ட நம்ம பட்ஜெட்டுக்கு அது இதா இருக்கும்ன்னா பட்ஜெட்ஃப்ரெண்ட்லியா இருக்கு
ஆமா ஆமா ஆமாங்க தோழி கண்டிப்பா அதே மாரி பாத்தீங்கனா இப்ப என்னன்னா அந்த பிளேட்ஸ்லயே இந்த அ இந்த என்னாது ஸ்வீட் வெக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பாத் தீங்கனா ஒரு சில சிப்ஸ்ன்ன மாரில்லா வரும் இல்லைங்களா நீங்க கூட பாத்துருப்பீங்க நம்ம ஸ்டீல் பிளேட்ஸ்ல என்னல்லா பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலயும் பண்ணுவாங்கங்க
சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்லது நல்லது செரி ஓகே ஓகே நம்மளோட நேரம் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த இணைப்புல பேசலா
கண்டிப்பா தோழி ம்